நா பேசுறது கேக்குதுங்களா? ஆ என்ன பண்ணுறிங்க
ஆ சாப்பிட்டுட்டு இப்பதா வீட்டுல வந்து படுக்கலான்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்கே. நீங்க என்ன பண்றிங்க?
ஆ நானு அதே தாங்க கொஞ்ச ஆ சா ஆ சாப்பிட்டு முடிச்சுட்டேங்க கொஞ்ச ஸ்டிச் பண்றது இருந்தது அதா பண்ணிட்டு இருந்த
அப்படியா
ஆமா சும்மாதாங்க என்னோட ட்ரெஸ் தச்சிட்டு இருந்த
ஆ டெய்லரிங் கிளாஸ் எல்லா போறீங்களா ஆ டெய்லரிங் நானு டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு இருக்க ஆரி ஒர்க் கிளாஸ்சும் போயிட்டு இருக்க டெய்லி ஒன் அவர் கிளாஸ் போயிட்டு இருக்க ஆ போயிட்டு இருக்கே மத்தியானமா எனக்கு கிளாஸ் இருக்கும் நா
ஓகே ஓ ரெண்டு கிளாஸ்மே போறீங்களா
ஆமா ஆமா சுடிதாருலாமே இப்ப போதும் நா வந்து சுடிதார் கிளாஸ் வந்து ஸ்டார்டிங் ஜன்ல இருந்து ஆரம்பிச்ச அதுவு போயிட்டு இருக்கே அரி ஒர்க் வந்து இப்பதா ஒன் மந்த ஆயிடுச்ச ரீசண்டா போயி இருக்க ஆ நல்லா தெ தைக்கிரதுக்கு நல்லா கத்து கொடுக்குறாங்க கொஞ்ச உடம்புதா வலிக்கிது கொஞ்ச டயாடா தா இருக்கு பட் வந்து ஆ கத் துக்கிட்டா நல்லா இருக்கு ஈஸியா இருக்கு பெண்களுக்கான முன்னேற்றம் தானா வெளியிலா போனனா வெளியிலா போனா நிறைய செலவு ஆகுதுங்க அதுக்கு நம்ம இப்பிடி பண்ணலா அப்டின்னு சொல்லிட்டு கிளாஸ் போய்ட்டுருக்கே
கலை வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உண்மயாலுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க இல்லயா நம்மளுக் கு நம்ம எங்க செரி இப்ப குழந்தைங்க இருக்காங்க இல்லன்னா வீட்டுல வந்து வெளிய போ முடியாத பெண்கள் இருக் இருக்காங்கன்னு வைங்ளே அவுங்களுக்கு பாத்தீங்ன்னா இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம வெளிய போயி அலஞ்சி அஹ் பஸ் ஏறி போய் வந்து அது நம்மளால முடிய மாட்டேங்குதுங்க ஆனா வீட்லயே இருந்து பாத் பாத்தீங்கன்னா இந்த தையல் கலை வந்து நம்மளுக்கு நிறைய உதவி பண்ணுது
ஆமா இப்ப விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஒவ்வொரு நம்ம துணி சாதாரணமா தெக்க ஓரடிக்க குடுத்தா கூட வெல
ஆமா கண்டிப்பாங்க இப்ப நம்ம வெளிய வந்து மத்தவங்களுக்கு தச்சு கொடுக்காட்டியு பரவால்ல நம்மளுக்கு தச் ச்சாலே பெரிய ஒரு இதுதாங்க
என்னோட மம்மியோட சாரி ஓரடிக்கிறது லுங்கி ஓர அடிக்கிறது அந்த மாரில்லா கொஞ்சோ அப்டியே பண்ணோனா நம்மளுக்கு வந்து கொஞ்சோ
ஆமா ஆமாங்க ம் நீங் ஆ நீங்க எப்டிங்க அ சுடிதார் அப்புறோ பிளவுசு கத்துக்கிறீங்ளா
ஆ பிளவுஸு வந்து கத்துட்டுதா இருக்கே ஆரி ஒர்க் வந்து எப்டி போடனுனா அப்டின்னா பிளவுஸ் கட் பண்ணுன்னு இல்ல ஃபஸ்ட் நம்ம ஆரி டிசைன் எல்லா போட்டுடணு அதுக் அதுக்கப்புறோ தா வந்து பிளவுஸ் கட் பண்ற மாரி இருக்கு அதனால இப்போ வந்து வந்து ஆரி ஒர்க் மட்டு கத்துக்கிட்டே என்னோட சுடிதார் வருஷத்துக்கு ஒரு தடவ எ சுடிதார நானே தச்சிப்பே எ பொறந்த நாளைக்கு மட்டு
ஓ சரி சரிங்க ஓகேங்க எனக்கு தைக்க தெரியு நானு ஆரி கிளாஸ் முடிச்சிருக்கே அப்புறோ பாத்தீங்ன்னா ஆஹ் ஆமாங்க இங்க பக்கத்துல பக்கத்துல அதாவ்து எங்க சொந்த காரங்க சர்க்கிள்ள ஃபிரெண்ட்ஸு அந்த மாரில்லா கேக்குறவங்களுக்கு போட்டு தருவே
சரி
கட எது போடல சரி போடலாமா அப்டின்னு ஒரு ஐடியா இருக்குங்க சரி கொஞ்சொ பாப்பா கொஞ்சொ பெருசாகட்டுமா என்ன பண்லா அப்டின்னு சொல்லி யோ சிக்கிறே
ஆ வீட்ல இப்பொழுதிக்கு கொஞ்சோ பண்ணுங்க
ஆமாங்க கண்டிப்பா அப்டிதா பண்ணிட்ருக்கேங்க
ம் கொழந்த கொஞ்சோ வளர்துட்டா அப்டின்னா அதுக்கப்றொ கொஞ்சொ டெவலப் பன்னிக்கொ
ஆ ஆமாங்க எப்டி ஒங்களுக்கெல்லா ஆ அவுங்கள பாருங்க இப்பதா தூங்க வச்சே ஏன்னா இனி நாளைக்கு ஸ்கூலுக்கு போணு நேரமா போகணு
ம்
அதா சரி படுன்னு சொல்லியிருந்தே அவளுக்கு என்னமோ ஐல கொஞ்சொ அ வலிக்குது கண் எரியுது அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க
ரொம்ப ஃபோன் யூஸ் பண்றாங்களா
ஆ ஆமாங்க அதனாலதா ஃபோன் பாப்பாங்க இந்த ஆமா அந்த ஒன்ற மாசமா லீவு தானுங்க ஃபுல்லா ஃபோன் பாத்து பாத்து இப்ப அ அதனோட இது எஃபெக்ட்டா என்னன் தெர்ல கூல்லருந்து வந்ததுமே பாத்தீங்கனா கண்ணு ரொம்ப செவந்து இப்ப போயி ரெண்டு மூணு டைம்மா ஆயி ம் கண்ண வந்து கழுவிட்டு வந்துருக் க்கா தண்ணில பச்ச தண்ணில இனி நாளைக்கு தாங்க இனி என்ன நாளைக்கு ஒரு நாள் இருக்கு ஸ்கூலு லீவ் போடாட்டி என்ன அனுப்ச்சு விட்டுட்டு ஈவினிங்கா ஆ வீட்டுக்கார கூட்டிட்டு போவுனுங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆமாங்க போயி என்னன் பாக்கணு
கொஞ்ச பொட்டேட்டோனாலு கட் பண்ணி ஃப்ரீசர்ல வச் ச்சிருந்து கொஞ்ச கண்ணுக்கு வெங்க பாப்பாக்கு கொஞ்ச குளிர்ச்சி குடுக்கு உருளக்கெழங்கு உருளக்கெழங்கு உர் ருளக்கெழங்கு ஸ்லைஸா கட் பண்ணிட்டு கொஞ்ச நேர ஒரு அஞ்சு நிம்ஷ ஃப்ரீசர்ல வச்சீங்னா அது கொஞ்ச சில்னஸ் ஆயிடு அத அ அத ஒரு ரெண்டு நிம்ஷ டூ ஒரு நிம்ஷ பாப்பாக்கு கண்ல வச்சீங்கனா கொஞ்ச குளிர்ச்சி குடுக்கு க கண்ணு ரொம்ப நேர அந்த ஃபோன் பாக்கற்து கூட கொழந்தைங்களுக்கு எரிச்சல் குடுக்கு சோ நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பாங்க நீங்க சொன்னத நா பாருங்க இப்ப ட்ரை பண்ணி பாக்குறே
இல்லனா வீட்ல தக்காளி இருக்குல்ல தக்காளி கூட பாதியா ரெண்டா ஸ்லைஸ் வா கட் பண்ணி ஃப்ரீசர்ல அது கண்டிப்பா நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்போ எப்பமே அதக் கூட ரெண்டு ஸ்லைஸா கட் பண்ணி பாப்பாக்கு ஒரு ரெண்டு நிம்ஷ கண்ல வெச்சு விடுங்க கொஞ்ச கண்ண தொறக்காம ரெண்டு நிம்ஷ வெச்சு விட் டிங்னா அது கொஞ்ச குளிர்ச்சி குடுத்துட்டு அப்டியே தூங்கவைங்க ஃபோனு ரொம்ப குடுக்காதீங்க
ஆமாங்க அதா இந்த லீவ்ல ஒன்னு நம்ம இது பண்ண முடியலைங்க கட்டுப்படுத்த முடியவில்ல முடியல
ஆனா இப் இப்ப ஸ்கூல் போயிட்டாங்கல்ல சோ கொஞ்ச ஃபோன் குடுக்கறத அப்டியே கொஞ்ச கொஞ்சமா கட்டுப்படுத்திறீங்க
பண்ணிறனுங்க
ஆமா கொழந்தைங்களுக்கு இப்பவே ஃபோன் குடுத் தோனா கண்ணாடி போட்ற மாரி ஆகிடுது நெறைய
த்தீங்கனா கண்ணாடி தா போட்டுட்ருக்கே அப்பறோ நம்மள மா ஆ அதுவுமஇந்த ஆரி வொர்க்குக்கெல்லா போடும்போது கண்ணு நல்லா தா ரொம்ப உத்து பாத்து போட வேண்டியதா இருக் க்குங்க
ஆமா நெறைய டிசைன்ஸ் போடணு
நாமாங்க ஏனா அந்த ம் நீங்க என்னென்ன மாரி ஒர்க்கெல்லா பண்ணிக்கி பண்ணிருக்கீங்க
இல்ல ட்ரையாங்கிள் ஷேப்ல அந்த பாக்ஸ் பாக்ஸ் ஷேப்ஸ்ல பீட்ஸ்லா வெப்பாங்கல்ல அதெல்லா பண்ணிருக்கே அப்பற ஃபிளவர் வச்சு நா பண்ணிருக்கே
செரிங்க
சிம்பிளா வந்து அ ரவுண்ட் ரவுண்டா அந்த ஃபிளவர் ஸ்பைஸ் ஆ ஃபிளவர்ஸ் மாரி வெப்பாங்கள அந்த மாரி பண்ணிருக்கே அதே மார் ஆமா அந்த மாரி பாத்த ஸ்டோன் வச்சுமே கொஞ்ச நம்ப ஒட்டி வச்சு நம்ப பண்ணுவோல்ல அந்த மாரி கொஞ்ச ட்ரை பண்ணிருக்கே ஏனா இப்பதான நா ஸ்டார்ட் பண்ணிருக்கே சோ கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிக்கே நீங்க என்ன மார்லா பண்ணிருக்கீங்க
அ நா வந்து பாத்தீங்னா எல்லா புட்டாஸும் போடுவேங்க ஓரளவுக்கு சிம் அ சிம்பிளான டிசைன் வந்து பாத்தாலே போட்டுருவே
ம்
அ கொஞ்சோ ஹெவியான இந்த பிரைடு எல்லா போடுறாங்க பத்திங்களா அ ரொம்போ ஹெவியா அந்த மாரி ஒர்க்கு கு கொஞ்சோ கைட் பண்ணணுங்க அப்பதா என்னால பண்ண முடியு நா ஒரு போய் ஒரு ஆறு மாச பக்கந்தா ஆகுது ஆ நா ஒரு எவ்ளோ நாள் போயிருப்பேனா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கிளாஸுங்க நா போனது ஒரு டுவென்ட்டி டேஸ்சு டுவென்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளதா போயிருப்பே ஏனா அவுங்க வீ ஹோம் ஒர்க்குன்னு சொல்லி வீட்ல குடுத்துருவாங்க
ஆமா
சும்மா ஒரு டுவென்ட்டி டேஸ் போவோ அது கூட போயிருக்க மாட் டே நெனக்கிறே ஒரு டிசைன் இன்னைக்கி காமிக்கிறாங்கனா ஓ அந்த ஒன்னு மட்டு தா போடுவாங்க ஒரு பத்து நாள் வந்து கண்டினியூஸா வர சொல்லுவாங்க ஏனா நம்மளுக்கு வந்து அந்த ஊசிய உள்ள குத் தி எடுக்கிறக்கே ஒரு வாரோ ஆயி
ஆமா கண்டிப்பா ட்ரைனிங் கண்டிப்பா தேவ ஏனா நம்மளுக்கு அதுதா பேசிக்
ஓரளவுக்கு நம்ம அந்த அந்த ஊசி வந்து உள்ள குத்தி எடுக்கிறக்கு வந்து டைம் ம ரொம்ப ஜாஸ் தியா புடிச்சிதுங்க அதுக்கப்பற பாத்தீங்கன்னா அந்த பட்டு நூலுன்னு சொல்றாங்கல்ல சில்க் த்ரெட்டு ஆ அதுல போறது கொஞ்ச கஷ்டமா இருந்துச்சுங்க ஏனா உ ஆ எடுத்தெடுத்து போடு போது அந்த நூல் வந்து கட் ஆகுது
ஆமா அந்த மூணு நாலு நூல சேத்து குடுப்பாங்க
ஆமாங்க அதுப் போடுபோது ரொம்ப கட் ஆயிருது அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு போன புதுசுல ஐயோ ஏன்டா வந்து இந்த இதுல சேந்தோ அப்டிங்குற அளவுக்கு ரொம்போ கஷ்டமா போயிடுச்சுங்க சேர் ஆ ஹ ஹா அப்ப செரி இத வந்து நம்ம க இந்த கிளாஸ கட் பண்ணிரலா அப்டிங்கிற அளவுக்கு தோணுச்சு செரி ட்ரை பண்ணி பாக்கலா அப்டின்னு சொல்லி பண்ணே அப்பறோ வந்து மறுபடியு வந்து வேற ஒர்க் குடுத் தாங்க பீட்ஸ் எல்லா போடுற ஒர்க்கு
ஓகே
அது ஓரளவுக்கு ஈஸியா இருந்துச்சு எனக்கு இருக்கிறதுலயே ரொம்ப கஷ் டமான வேல அப்டினா அந்த சில்க் த்ரெட்ல வந்து த்ரெட் ஒர்க் பண்றோல
ஆமா
ம் அதுதா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏனா அந்த நூல் வந்து சீக்கிர கட் ஆயிருது
ஆமா அத ஹேண்டில் பண்றது கொஞ்சோ பொறுமையா பண்ணணு ஈஸியா இருக்கது வந்து பீட்ஸ் ரொம்ப ஈஸி ஈஸியா போட்டுலா டக் டக் டக் டக் டக் டக் டக் டன்
ஆ எனக்கு அதுதா அது கொஞ்சோ அந்த ஒர்க்கு குடுத்தங்காட்டி ஓ செரி பரவால்ல செரி நம்ம எது பண்லப் பண்ணிருவோ அப்டின்னு தோணுச்சு அது மாரி த்ரெட்டுமே ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வருது ஆனா நம்ம அந்த பிராக்டிஸ் பண்றது ஆ நிறுத்திட்டொம்னா அது வரது இல்லங்க
கரக்ட்டு தா
ம் அப்றோ பாத்தீங்கனா நானே என்னோட ரெண்டு ப்ளவுஸ்க்கு ஆரி வர்க் போட்டு முடுச்சுட்டே அப்பறோ ஓ எங்க கோ சிஸ்டுரு அந்த மாரி இருக்கறவங்களுக்கு சிஸ்டரு சிஸ்டர் இன் லா அவ்ங்க எல்லாருக்குமே போட்டு குடுத்துருக்கேங்க அப்பறோ பாப்பாக்கு பட்டுப்பாவாட போட்டே ஆ அது எல்லாருமே ஆ ஆமாங்க நானே கொஞ்சோ ஸ்டிச் பண்ணவு செய்வே வீட்டுக்கெல்லா நானே பண்ணிக்கிவே யாரா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஸு வந்து ஃபோர்ஸ் பண்ணா அவ்ங்களுக்கு பண்ணி குடுப்பேங்க
நீங்க நறையா வந்து ஹெல்ப் பண்றீங்க பெண்கள் முன்றேற்றதுக்கு வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க சந்தோஷோ சந்தோஷோ
ஆமாங்க சேரி நம்மளுக்கு தெருஞ்சது இதுதா சேரி அவ்ங்களுக்கு போட்டு தர்லா அப்பிடின்ட்டுதா
சந்தோஷோ சந்தோஷோ உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப ச சந்தோஷோ
ஆ ஓகேங்க சேரி நெக்ஸ்ட்டு பதிவுல வந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க ஆரி வர்க்குல அப்டின்னு வந்து எனக்கு டிப் இது சொல்லுங்க டிப் டிப் சொல்லுங்க ஓகேங்க ஓகேங்க வணக்கம் ம் செரிங்க வணக்கம்